ஆ எப்டி இருக்கீங்க மதியோ உணவு சாப்பிட்டாச்சா
ஆ இன்னு இல்ல இனிமேதா செய்யணு நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே ஏ இவ்ளோ நேரோ சமைக்காம இருக்கீங்க
என்ன சமைக்கிறது அப்டிங்கிறத பத்தி மே ஒரு எனக்குமே அழுப்பா இருக்கு சாப்பிடுறவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது சாப்பாட்டு மேல
மதிய உணவு தானே விதவிதமா சமைக்க வேண்டியதுதான ஒரு சாதம்னு உங்களுக்கு விருப் விருப்போ இருந்ததுனா சாதத்தோடு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வித விதமான தொட்டுக்க செஞ்சு நீங்க வீட்டல உள்ளவங்களையு செரி உங்களையு செரி புடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட வேண்டியதுதானே தினமு நீங்க எந்த மாதிரியான சமையல் பண்ணுவீங்க
டெய்லியு கார கொழம்பு சாம்பார் வத்த கொழம்பு இல்லன்னா ஆ அசைவத்துல பாத்தீங்கன்னா மீன் ஆ வாரத்துக்கு ஒரு நாளு ஆடு இல்லன்னா கோழி இறைச்சி இது மாதிரி நாங்க வாங்கி செய்வோ இந்த கோழி இறைச்சி அசைவோ சமைக்கிறப்பல்லா எந்த ஒரு ப்ரச்சனயு வராது மத்தபடி சைவ சாப்ப ரொம்ப வருது வீட்ல என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு ஏதாவது ஆ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது சொல்லுங்களே
சைவ சாப்பாடுன்னா ஒன்னு இல்ல நீங்க இந்த சாம்பார் வைக்கிறீங்கன்னா சாம்பார் வைக்கு போது அந்த பருப்பு வேக வைப்பீங்கல்ல அதுலயே பருப்பு வேகு போது ஒரு உருளைக்கிழங்க வே சேர்த்து வேக போட்டீங்கன்னா அதுவு வெந்திடு நீங்க பருப்பு சாதோ சாம்பார் சாதோ வைக்கு போது அதோட ஒரு உடன் தொட்டுக்கிறதுக்காக அந்த உருளக்கெழங்கு வருவல் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது ஒரு ஏன்னா சாம்பார் இருங்கு போது அதிக காரம் இருக்காது அதுக்கு உருளைக்கெழங்கு வருவல் பன்ற காரமான தொட்டுக்கைகளை செஞ்சு சாப்பிடலா அதே போல பருப்பு வேக வைக்கு போதே அந்த பருப் பருப்புல கொஞ்சத்த எடுத்து நீங்க மெளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சு கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பருப்புல சாதத்துல பெசஞ்சு சாப்பிட சுவையா இருக்கு ஒரு நல்ல மனமாவு இருக்கு ஒடம்புக்கு நெய் சேத் க்கும்போது ஒரு சத்து கிடைக்கு இந்த மாதிரி நீங்க என்ன செய்யிறீங் ங்களோ அதுலயே பல வகைகள சேர்த்து செய்ய வப்பாங்க அதே போல காரக்கொழம்புன்னு வத்தீங்கன்னா காரக்கொழம்பு கொழம்பு ரொம்ப காரமா இருக்குறது அதனால அதிக்கு தொட்டுக்க வப்பீங்கல சைட் டிஷ் அது ஒரு காம் இல்லாத முட்டை கோஸ் இல்ல கேரட் பொரியல் பீட்ரூட் பொரிள் இந்த மாரி காரம் இல்லாத உணவுகள சேத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடு ஒரு சுவை நல்லா இருக்கு பெரும்பாலு சாம்பார் வைக்கும்போது பருப்பு சாம்பார் கூட நீங்க வைக்கப்ப வைக்கிறதுனால அதுல இருந்து கொஞ்சமா பருப்பு எடுத்து ரசம் வைக்கலா விதவிதமான உணவு நீங்களோட வேலை நேரத்த கொறைச்சுக்கிட்டு நீங்க செய்யறதுலயே இருந்தே பல வகைகள செஞ்சு நீங்க சுவையாவு சத்தாவு சாப்பிடலாமே
கீர் வகைகள் எல்லா பெரும்பாலு நா வந்து பொரியல தா செய்யற அத வந்து பொரியல் செஞ்சா கூட எல்லாரு சாப்பட்றாங்க ஆ அத ஒரு கொழம்பு மாரி வக்கிறப்ப சாப்பாடு அதிகம் சாப்ட மாட்றாங்க அது மாதிரியே இருக்கு அது எப் அப்டி என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல கீரைனா வ முருங்கை கீரையோ இல்ல மொளக்கீரையோ வாங்கி பொரியல் பண்ணுனா சாப்ட்டு காலி பண்ணிட்றாங்க அதே கொழம்பு வைக்கிறப்ப ஏ சாப்ட மாட்றாங்கன்னு எனக்கு தெரியல
அவுங்க சுவையா எதிர்பாக்கறதுதா காரணோ ஆனா அத வந்து நம்மதா சொல்லி புரிய வைக்கணு எப்பொழுதுமே எண்ணெய் அதிகமா ஊத்தி பொரிகள் செஞ்சுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா உடம்புக்கான ஆரோக்கியம் கிடைக்காதுல பெரும்பாலு முளைக்கீரைய வந்து கெடஞ்சிடுங்க முளக்கீரைய அறிஞ்சிட்டு வெந்நீர்ல குடுக் குண்டான்ல போட்டு நீங்க அவிச்சு அதுல சிறிதளவு பூண்டு தட்டி போட்டு மிளகாய் கிள்ளி போட்டு செஞ்சு அந்த மாதிரி அவிச்சு செய்யும் போது கீரைய கெடைஞ்சிடுவாங்க அதுலதா சத்து அதிகமா இருக்கு நம்ம பொரியல்ல நெறைய எண்ண ஊத்தி செஞ்சுடுவோ நீங்க வீட்டுக்குள்ள வீட்ல இருக்கறவங்க சொல்லி புரிய வச்சிருங்க அதே மாரி கீரைய எப்பொழுது சில நேரங்கள்ல ஒரு குழம்பா கூட வைக்கலா முளைக்கீரைல நீங்க பொறிச்ச குழம்பு வச்சிருக்கீங்களா
ஆ வச்சிருக்கே பருப்பு வேக போட்டு செய்யறதானா நீங்க சொல்றீங்க
இல்ல நா என்ன பொறுத்தளவுல நாங்க பருப்பு வேக போட மாட்டோ கீரைய அரிஞ்சிட்டு அது வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சி சிரிதளவு தேங்காய் அர ச்சு த்தி அந்த மாரி வப்போ நாங்க அது கறிக்க குழம்புக்கான மணத்த குடுக்கு ஒரு ஓ சரி அப்டி செய்யும் போது ஒரு கரெளம்பு மணம் வரும்ல அது ஒரு அசைவம் சாப்பட்ற ஒரு ஃபீலோட சாப்ட்டுடுவாங்க அதனால
சரி நா அடுத்த முற இத மாரி செஞ்சு பாக்குற அசைவம் சாப்பாடு செய்யறப்ப நார்மலா எப்யுமே மீன் குழம்புனா ஆ நீங்க எப்டி செய்வீங்க உங்க வீட்ல மீன் குழம்பு வைக்கிறது
பெரும்பாலு எங்க வீட்ல வந்து மீன் கொழம்புங்க போது அது வறுவலுக்கு அதிகமா முக்கியத்துவம் சின்ன குழந்தைங்களு சரி வீட்ல உள்ளவங்களு சரி வறுவல் தா அதிகமா விரும்புவாங்க அதனால நா ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மீன சுத்தம் செய்து அதுல மசாலா எல்லா போட்டு அத பத படுத்தி வச்சுடுவ அதுநல்ல மசாலால்லா அந்த இறச்சிக்குள்ள மீன் குள்ள போனதுக்கு அப்றோ லே கொஞ்ச நேரமாவது கழிச்சுதா நா வந்து அத வறுவல் பண்ணுவ மற்ற படி மீன் கொழம்புங்கும்போது வழக்கமா எல்லாரு வைக்கிற மாதிரியான குழம்பு தா ஆனா சொல்ணுனா வறுவல் செஞ்சு சாப்பிட்றத விட குழம்புல போட்டுதா மீன கடல் மீன நம்ம சாப்படணு கொழம்புல போட்டு சாப்டும் போதா அதுல சத்து இருக்கும் அதே மாரி நம்ப மீன் சுத்தம் செய்யும் போது அதோட தலை ய வீசிட மீனோட கண்ல நெறய ஊச்சத்துக்கள் இருக்கு அதுனால அத சுத்தம் செஞ்சி பக்குவமா அதயும் சேத்து கொழம்பு வைக்கும் போது அதுல உள்ள சத்துக்கள் நமக்கு தாராளமா கிடைக்கும் நான் பெரும்பாலும் கடல் மீனுக்கு தா முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்க
தூக்கி தூக்கி போட்டுட்டு அ இப்ப இந்த தடைக்காலம் பெற்றனே கிடைக்கிறது கிடையாது ஆ நாட்டு வருது ஆனாலும் அந்த நாட்டு மீன் வாங்கி கொழம்பு வச்சா நெறய சாப்ட மாட்றாங்க அ பசங்களுக்கு பாத்தீங்கன்னா முள் அதிகமா இருக்கு அப்டின்னு ஏ சின்ன பிள்ளைங்க சாப்ட மாட்டதுவோ எனக்குமே வந்து சில நேரத்துல இந்த நாட்டு மீன் கொழம்பு பிடிக்காது தா கடல் மீனே சாப்ட்டுட்டு நாட்டு மீன் எப்டி சாப்புட்றது அது ரெண்டாவ்து அது சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப நேரொ எடுக்குது அந்த நாட்டு மீனா இருந்தா அது தோல்ல உள்ள கருப்பு எல்லா போறதுக்கு ரொம்பவே தேய்க்க வேண்டியதா இருக்கு அதுவே நம்ளுக்கு அதிகாமான வேல இருக்கிற மாரி தோணுது ஒங்களுக்கு நாட் ட்டு மீன் கொழம்புல்லாம் எப்டி அ க கிளீன் சுத்தம் பண்றது எப்டி ஒங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு நெனைக்கிறீங்கன்னா நீங்க எப்டி நெனைக்கிறீங்க அத
நா நாட்டு மீன் பொறுத்தளவுல அத சுத்தம் பண்ணும் போது முதல்லயே அதோட செதில எல்லா அறுவாள் மனைய இல்லன்னா அரு கத்தி வச்சு செதுக்கிட்டு மணல் நா எடுத்துப்பேன் மணல் அல்லது சாம்பல் எடுத்து ஒரு தரையில அடியில தூவி விட்டு அப்டியே தேத்து சுத் சுத்தம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் எளிதா இருக்ற மாரி இருக்கு ஆனா கடல் மீன்கள ஒப்பிடும் போது நாட்டு மீன்கள் ரொம்பவே நேரொ எடுக்கறதுனால அத சமைக்கறதுக்கு நா அவ்ளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு தா உண்மைய சொல்லணு அதுக்கு பதில் அ ஆட்டு இறைச்சி மீன் மீனுக்கு பதிலாக ஆட்டு இறச்சி பயன்படுத்திரது சில நேரங்கள்ல ஒடம்புக்கு அவ்ளோவா சத்தி இல்லன்னு தெரிஞ்சாலு கோழி இறைச்சிய நாங்க பெரும்பாலு வாங்கிர்றது அது ருசியாவு இருக்கு சமைக்க எளிதாவு இருக்குல்ல நமக்கு சுத்தம் செய்ற நேரம் மிச்சம் அவசரத்துக் கு ஈஸியா சமச்சிர்லாம்
நம்ளுக்கு மதிய உணவுல தேவை வந்து ஒரு அளவுக்கு ஓ ஓரளவு க்கு புரத சத்தும் ஓரளவு மாச உடம்புக்கு எப்பயுமே தேவை ஆனா அந்த கோழி இறைச்சியில வந்து சத்து வந்து ஒடம்புக்கு ஆ ஆனா அதிகமா நீங்க சத்து இல்லைன்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறான கருத்து இருக்கு
ஓ அது ஒரு அறியாமைையினால பல இடங்கள்ல பரவுன விஷயம்னு கூட சொல்லலாம் நீங்க சொல்றது உண்மைதான் அதிகமான புரோட்டின் இருக்கு
இந்த மதிய சாப்பாட்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மதிய சாப்பாட்டோடக் கீரை வகைகள் கண்டிப்பா நம்ம சேத்துக்கிறோம் உங்க வீட்ல கீரை இல்லாம வேற எதாவ்து ஆ தானியங்கள் இது மாரி சேர்த்துப்பீங்ளா இல்ல காய்கறி மட்டுமே நீங்க சாப்பாட்டுல சேத்துப்பீங்க ளா மதியத்துல
மதியத்துல பெரும் நாளும் வாரத்துல இரண்டு நாட்கள் ஒரு நாள் முருங்கை கீரை முளக்கீர பொன்னாங்கன் நீ மனத்த தக்காளி இந்த மாதிரி பெரும்பாலு நா கீகள் நிச்சயமா சமச்சிருவோ அது அவிய பொறியல் இல்ல எந்த மாதிரி ஒரு விதத்தையாவது நாங்க கீரைய பெரும்பாலு எடுத்துப்போ அப்புறோ கேரட் பீட்ரூட் இந்த மாதிரியான அ அவியல்களு எடுத்துப்போ அதுல சத்து அதிகமா இருக்கிறதுனால வருத்த உணவுகள பெரும்பாலு நாங்க தவிர்த்துடறது
வருத்த உணவுகள்னா என்ன அதிகோ சேக்கமாட்டீங்களா நாங்களு வருத்த உணவுகள் அதிகமா சேப்போ எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாமே வருறுவல்தா அதிகமா சாப்பிடுவாங்க அதனால ஆ உருளக்கெழங்க இருக்கட்டு பாவக்காவா இருக்கட்டு ஏ டெய்லியு ஒரு வருறுவல் வந்து கண்டிப்பா இருக் க்கணு எங்க வீட்ல ஒரு காரமான ஒரு பொறியல் இருந்தாதா எங்க வீட்ல உள்ளவங்க சாப்புடுவாங்க அது மாரி பழகிட்டாங்க அத வந்து நம்ம மாத்திக்க முடியாது
ஓ நீங்க சொன்னீங்க மாதிரி பாகற்கய பொறுத்தளவு காரமா நெறைய எண்ணெய் ஊற்றில்லா வருத்தாதான்னா அதோட சுவை கூடுது அப்பிடி இல்லனா அதுல உள்ள கசப்பு தெரியுங்கிறதுனால பாவக்காய பொருத்தலவுல எண்ணெய் அதிகமா உற்றி காரமா வறுக்க வேண்டியதா சூழ்நிலை இருக்கு அது தவிர்க்க முடியாத ஒன்னுதா
நம்ம ஊர்ல எல்லா பாவக்கா பாத்தீங்கன்னா ஆ வருறுவல் பண்ணிதா சாப்பிட்டுருப்போ ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா பாவக்காவ வெறுமனே தண்ணீல ஆ போட்டு அவிச்சிட்டு உப்பு போட்டு அவிச்சிட்டு அ வெறு கடுக மொளகா போட்டு தாளிச்சி அதுல தேங்கா துருவி போட் ட் நம்ம நார்மலா ஒரு பீன்ஸ் அவரைக்கா பொரியல் செய்வோம்ல்ல அத மாதிரி அந்த பாவக்காவ பொரியல் பண்ணி செஞ்சி சாப்பிறாங்க அத நா பாத் த்துருக்கே ஆனா நா சாப்பிட்டது கெடையாது ஒரு நாள் அது மாதிரி ர முயற்சி பண்ணி பாப்போ ப்பிடின் ஒரு யோசன தோணுது
ஓ ஆனா அதுல கசப்பு அதிகமா இருக்குமா
அவங்க சாப்பிட்டுருக்காங்க அது நம்ம சாப்பிட்டுருக்கோமா என்னான்னு தெரியல முயற்சி பண்ணிபாக்கலா அப்பிடின்னு தோணுது இந்த மதிய சாப்பாட்டுக்கு வந்து நம்ம அதிகமா முக்கியத்துவோ எப்பியுமே குடுக்கணு ஓரளவுக்கு ஆ எதாது எல்லா சத்துக்களு கலந்து இருக்கிற மாரியான சாப்பாட்ட தா நம்ம ம மதிய உணவுல கண்டிப்ப சேத்துக்கணு
சரியாவே சொன்னீங்க நம்ம இருக்கிற நேரத்த பொறுத்து நம்ம நேர மேலாண்மையோட சேத்து அந்தந்த உணவுகள செய்யணு மதிய உணவு நமக்கு அவசியமான ஒன்னுதா அதுக்கு தகுந்த மாரி சமைக்கிறது நல்ல விஷ்யந்தா அ நீங்க சொன்னத நானுமே இனிமேலு முயற்சி பண்ணி பாக்கலாங்கறதா இருக்கே
ஆ ரொம்ப நன்றி